எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நா நா நானும் நல்லா இருக்கேன் லைஃப் எல்லாம் நல்லா போதா
நல்லா போயிட்டு இருக்கு என்ன சமையல் இன்னைக்கி
னக்கி சமையல் ஒன்னும் கெடையாது இன்னைக்கி நாங்க ஹோட்டல்ல வாங்கி சாப்ட்டோம் சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே அப்டின்ட்டு நீங்க என்ன ஏதாவது என்ன ஸ்பெஷல்
நாங்க இன்னைக்கு காலேல பொங்கல் செஞ்சோம் பொங்கல் தேங்காய் சட்னி செஞ்சு சாப்ட்டோம் ம மதியம் புளி சாதம்
ஃப்ரீயா இருந்தா நாளக்கி கோவில் போலாமா
நாளைக்கி எந்த கோவில் போலாம் சொல்லிட்டிருக்க
இங்க ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்கே நம்ம ஊர்ல அந்த கோயில்க்கு போலாமா
நாளைக்கி எனக்கு ஒரு ஃபக்ஷன் இருக்கே நாளைக்கு நான் ஓகே நான் பாப்பா தம்பி தம்பி ஒய்ஃப்பு
ஓகே ஓக் கே ஆஹ்
எல்லாரும் சேந்து சித்தி பையனுக்கு போன வாரோ கல்யாணம் நடந்தது
கே ஆஹ் ஆஹ்
அதுக்கு வந்து கறி விருந்து போட்றாங்க
என்னா புரில கறி விருந்தா ஓகே ஓகே போய் என்ஜாய் பண்ணு
ஆஹ் நாங்க கறிவிருந்து சாப்ட போறோம் நீங்க என்ன கோயிலுக்கு கூப்ட்டுட்டு இருக்கீங்க
சேரிங்க சேர் கோயிலா முக்கியம் சாப்பாடுதான் முக்கியம் இல்ல
ஆமா சாப்பாடு தான் முக்கியம் நமக்
ஆமா சோறு தான் முக்கியம் நமக்கு சேரி சேரி சேரியா அப்புறம் என்ன கார்லயா பஸ் லயா எப்டி போறீங்க
கார் வந்து ஒர்க்ஷாப்ல விட்ருந்தோம் சர்வீஸ்க்காக அது இன்னைக்கி சாங்காலம் மா கொண்டு வந்து குடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க அந்த மாரி குடுத்துட்டாங்க அப்டின்னா நாளைக்கி நம்ம கார்ல போலாம் அப்டி இல்லன்னா அப்புறம் பஸ்லதான் போனும் எல்லாரும்
செரி செரி ஆனா இந்த வெய்யில பஸ்ல போறது கஷ்டோமா காரா இருந்தா கொஞ்சோ ஃப்ரிய இருக்கு உங்களுக்கு இதுல புள்ளைங்க எல்லா கூப்ட்டு வெய்யில போ முடியாது உம்
உம் தனியா போனா பஸ்ல போய்ர்லா புள்ளைங்கெல்லா கூட்டிட்டு போனும்னா நம்ம கார் இருந்தா தா ஆமா
செரி அடுத்த வாரம் போகலா ஃப்ரீயா இருக்கமோது சொல்லுங்க ஆஹ் நா சமப்ப ஓரளவுக் கு சமப்பா உம் அ வாங்க வீட்டுக்கு ஒரு நாளு
என்னன்ன ஓ நீங்க எது நல்லா சமைப்பீங்க நான்வெஜ் ஜ இல்ல
ப்ரியணி செய்வே நல்லா செய்வே வெஜிடபிள் ப்ரியாணி நல்லா செய்வே ஆமா வெரைட்டி ரைஸ் நல்லா செய்வே
செரி எனக்கு வந்து வெஜிடபிள் ப்ரியாணி எப்டி செய்யறதுன்னு செய்முறைய கொஞ்சோ சொல்லுங்களே நா செஞ்சு பாக்குறே
ஆஹ் செரி சொல்ட்டா போச்சு நம்மட்ட சொல்லாம்மலியா எப்பவு போல ஆயிலு உத் திட்டு அந்த ப்ரியாணி ஐ டம்ஸ் இருக்கும்லா பட்ட கிராம்பு ஏலக்கா அந்த ப்ரிஞ்சி எல அது எல்லாத் தி ஃபஸ்ட் போட்டு லைட்டா ஒரு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதா நெக்ஸ்டு ஆனியன்னு அது செல பேரு அரைச் சி போட்டுக்கறாங்க நா அப்டியே சும்மாவே ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிறது போட்டு அது கொஞ்சோ நல்லா கொஞ்சோ வதக்கிட்டீங்கன்னா கொஞ்சோ நல்லா இருக்கு
உம்
பூண்டு பேஸ்ட்டு நீங்க அரைச்சு வைக்கிறத விட ஃப்ரஷா கொஞ்சோ அப்பயே அரைச்சுட்டீங்கன்னா கொஞ்சோ வாச நல்லா இருக்கு ஆஹ் அப்றம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அ து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாவது வதங்கணு பச்ச வாட போற அளவுக்கு ஆஹ் ஆமா அப்பப்ப அரச் சா கொஞ்சோமா டேஸ்ட் டு கொஞ்சோ நல்லா கூடும் னால் நா எப்பவும் அரச்சி ஸ் ஸ்டோர் பண்ணி வெச்சுக்குறது தா இருந்தாலும் கொஞ்சப் பிரஷா இருக்கும்போது ஒரு டேஸ்ட் கொஞ்ச து நல்லா இருக்கும் அது என்னன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் டக்குன்னு கருகிடும் அதுனால அதாவது அடி பேஸ்ல ஒட்டிக்கு அதுனால நீங்க கொஞ்சோ வதக்கிட்டே இருக்கணும் கொஞ்சோ அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தக்காளி புதினா கொத்தமல்லி கொஞ்சோ வதக்கிட்டு தக்காளி அதுக்கப் ப்றோ நா ரொம்பல்லா மசாலா ஐட்டஸ் சேக்க மாட்ட தனி மிளகா தூள் கொஞ்சம் போட்டுக்குவோ ஒறப்பு நம்புளுக்கு எவ்வளோ வேணுமா அவுளுக் இது போட்டுட்டு கர மசாலா போட்டா போடுவே இல்லாட்யு சிக்கன் மசாலா அதாவ்து ரெண்டு துல ஏதாவ்து ஒன்னு தா போடுவ போட்டுக்குட்டம்னா நல்லா டேஸ் நல்லாருக்கு அது மரி கரம் மசாலால்லா ரொம்பல்லா போடக்கூடாது கம்மியா கொஞ்ச டேஸ்ட்டுக்கு ஒரப்பு வேன்னா தனி மிளகாத்தூள் இபேஸ் பண்ணிக்லா அப்பற சால்ட்டு போட்டு கொஞ்சொ தண்ணியா ஊத்தி ஒன்னுக்கு ஒன்ற அரிசி எப்புடியோ அதுக்கேத்த மாரி ந நார்மல் பிரியாணி நம்ப வீட் அரிசிய போட்டா ஒன்னுக்கு ஒன்னே முக்கால் கூட போட்டுக்குலா அதே பாசுமதினா ஒன்னுக்கு ஒன்னு சீரக சம்பாணா ஒன்னு இ ஒன்ற அது மாரி ஏ கணக்கு படி நா அப்டி போடுவ அது மாரி போட்டுக்குட்டு தண்ணிய நல்லா கொதிக்க வச்சிக்குணு அப்புற அரிசி அதோட போட்டு அவ்ளோ ஆ மூணு விசிலு பாஸ்மதினா ஒன்ற விஸ் சில ரெண்டு விசில்ல நீப்பாட்டிர்லா சிம்முல வச்சு சி
உம்ம்
விசுல் நா வீட்டுரிசியிலயே செய்றதுனால நா மூணு விசுல் வச்சுப்பேன் அது சூப்பரா நல்லா இருக்கும் அப்றோ நீங்க என்னது சூப்பரா சமைப்பீங்க நான்வெஜ்ஜா வெஜ்ஜா
அஹ் எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கியு அதனால சிக்கன் கிரேவி மட்டூ நா கொஞ்சம் நல்லா பண்ணுவே
ஓ செரி செரியா
ஞ்சு அதுல சிக்கன் கிரேவி வச்சு சாப் டா எனக்கு ரொம்ப பிடிக்குயு அப்புறோ சப்பாத்தி இரு ரோல் இருக்ல்லைங்
ஆம்மா
ஆஹ சப்பாத்தி ரோல் வந்து வெஜ் ரோலு எக் ரோலு சிக்கன் ரோலு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்பப் பிடிக்கும்
ஆஹ் காய்கறி வதக்கி வச்சு அதுல போட்டு சாப் அப்டிங்களா
முன்னாடியெல்லா ரொம்ப அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பேன் டெய்லி இப்பல்லா பாப்பா ஸ்கூல் போறதுனால அத பெர்சு
உம் உம் உம் உம் அவளுக்கு ஏதா ஹெல்த்தியா ஏதாவது செஞ்சு கொடு கொண்டி தானா
ஆவ் பாப்பா அவுங்க ஸ்கூல்லயே சொல்லிருக்காங்க ஜங்க் புட் எதுவும் குடுத்தன்னப்ப கூடாது சிப்ஸ் குடுக்க கூடாது ஆமா எண்ணையில பொறிச்சது எதுவுமே குடுக்க கூடாது அவ்ங்க ஒரு லிஸ்ட் லிஸ்ட் குடுத்துருக்காங்க அதுதான் குடுத்து அனுப்பனு மத்தல்ல நீங்க அவாய்ட் பண்ணடுங்க குடுக்கக்கூடாது ஆமா ஆமா இதெல்லாம் சாப்புடக்க கூடாது இந்த இப்ப வந்து பழங்கள் சாப்ப இப்பலா பயிர் வகைகள் காய்கறிகள் சாப்பிடக்க கூடாதுன்னா வந்து அஹ ஜூஸ் எல்லாம் இருக்குல்ல பாக்கெட் ஜூஸ் து ஜிப்ஸூ குர் குரே அப்படிப்படனு ஜிப்ஸூ அதெல்லாம் சாப்புடக்க கூடாது அப்புறோ மிக்சரு முறுக்கு ஹ இந்த மாரி எந்த ஐடம்மு கூடாது பாப்பாவுக்கு வந்து இப்போ நா ஒரே ஒரு ச சாப்பாடுக்கு கீர சாம்பார் இல்ல ஏதோ ஒரு காய்கறி போட்டு சாம்பார் வெச்சு ச்சு ரெண்டு பொரியலு வெச்சு ஒரு சின்ன சின்ன அதா ஒரு ஒரு டிபன் கேரியர்ல மூணு அடுக்கு கேரியர்ல ஒரு சாப் பாடு ரெண்டு பொறரியலு தனியா ஒரு பாக்ஸ் ல ஏதாவது ஒரு பழோ
நம்மளயுமே அப்டிதா சா நம்மளையுமே அப்டிதா சா சாப்புட சொல்றாங்க கொஞ்சோ கார்போஹைட்ரேட்டு ரெண்டு பொறியலு அதோட ஒரு பழோ ஒன்னு எடுத்துக்க சொ சொல்றாங்க ஒரே டைம்ல அதே மாரி ஆஹ் கால்லையு செரி மதியியானமும் செரி நைட்டு செரி அதான் சமளவு எடு சொல்றாங்க கார்போஹைட்ரேட்டு பு்ரோட்டீனு ஃபைபர் மூணுத்தையு அது பேலன்ஸ் துமிலா இருக்கும் உடமும் நம்மளுக்கு போடாது அப்டின்றாங்க நம்ம எங்க சமைக்கிறது பொறியல் செய்யவே அலுப்பா இருக்கு
அது நமக்கு வந்து நமக்கு அது கொஞ்சோ சோம்பேறி தானதுனால பண்றது இல்ல நானு பண்ணாமதா இருந்தே அப்புறோ சேரி ஓகே ஸ்கூல்ல வந்து இந்த மாரி சொல்லிருக் க்கிறதுனால வேற வழி இல்லாம நம்மா
ஆனா மதியானோ நம்ம பொரியல் செய்வோ ஆனா அந்த கால்ல நைட்டு சேத்துக்க சொ சொல்றாங்க அந்த பேலன்ஸ்டு மலுக்கு அப்பதா கொஞ்சோ அலுப்பு இப்போ ஒரு தோச சாப்பிட்டோம்னா ரெண்டு தோச ஒரு பொரியலு ஒரு பழோ சாப்புட சொல்றாங்க எஃகு சாப்புட சொல்றாங்க நம்ம எங்க அலுப்புப்பட்டு தோசையு சட்னியு சாப்ட்டே வந்துட்ரோ அதுலயே உடம்பு போடுது அதன நீங்க பேலன்ஸா மேனேஜ் பண்றீங்க உடம்ப நாங்களா தா ஒடம்பு போட்டுட்து
பேலன்ஸ மெயின்டென் பண்ணனுன்னா பண்ணல ஆனா முடியிலையே நம்ம நம்மளால
ஆஹ் நீங்க நார்மலா கரெக்டான வெயிட்ல கரெக்டான ஹைட்லா கரெக்டா இருக்கீங்க எங்களுக்குதா எது சாப்டாலு ஒடம்பு போற்றுது
நானு தா தோழி ரெண்டு மூணு கிலோ வந்து அதிக அதிகமா இருக்கே கொறைங்கன்னு சொல்றாங்க டாக்டர்
ப்டியா உங்களயே கொறைக்க சொன்னா அப்போ நாங்களா எத்தன
நா என்னோட அ உயரம் வந்து அறுவத்தி மூணு சென்டிமீட்டரு
ஓ சரிே ஆ
த்தி அறுவத்தி மூணு கிலோ இருக்கணு அ எக்ஸ்ட்ரா அறுவத்தஞ்சு அறுவத் தாறு வரைக்கு இருங்க அப்டின்னு சொல்லிட்டாங்க அனா நா எழுவது இருக்கே
ஓ சேர் சே ஆனா பாத்
ஆமா பாக்குறவங்க எல்லாருமே கரெக்டான உயரத்துக்கு ஏத்து கரெக்டான எடையில இருக்கன் இருக்குன்னு சொல்றாங் க ஆனா நா மூணு கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கே அதுக்காக தா இப்ப டயட் மெயின்டெயின் பண்ணலா அப்டின்னு பாப்பாக்கு என்ன ஃபுட்டு செஞ்சு கொடுக்குறோமோ அதுலயே கொஞ்சோ சாப்ட்டுக்குட் டு அப்டியே ஒரு டயட்டா இப்ப நா வந்து அத மெயின் பண்ணிட்டு இருக் கே
சேரி செரி நல்லதுதா உம் நாங்களு தா கொறைக்கணுனு ட்ரை பண்ணோ ஒன்னு முடியல
வாக்கிங் போங்க தோழி காலையில எந்திரிச்சுட்டு வாக்கிங் போங்க நல்ல ஒரு இத பத்தி நம்ம அடுத்த பதிவுல கூட பேச்லா அடுத்த பதிவுல நம்ம எப்டி வந்து மெயின்டெயன் பண்லா எப்டின்னு சொல்லி நம்ம அடுத்த பதிவுல பேசலா நமக்கு குடுத்த நேர்
னு இந்த வாக்கிங் போக ட்ரை பண்ணிட்டு தா இருக்கே ஒன்னொ செட் ஆகல எனக்கு என்னன்ன பண்ணணோனு சொல்லுங்க
ஆஹ் சரிங்க தோழி உங்க கூட பேசுனது ரொம்ப ரொம்ப சந்தோஷொ ரொம்பொ மகிழ்ச்
ஆஹ்
வீட்டுல எல்லாரையு கேட்டதா சொல்லுங்க ஹலோ கேக்குதுங்களா
புரியல புரியல என்ன சொன்னீங்க
வீட்ல எல்லாரையு கேட்டதா
ஓகே ஓகேப்பா ஓகே ஒகே நீங்கெல்லா செரி செரி நீங்க எல்லாரு சாப்புட்டு எல்லாரு ரெஸ் ச்சடுங்க பாப்போ சீக்கிரமா பாப்போ நீ ஃபங்க்ஷன்லா நல்லபடியா முடிச்சுட்டுவாங்க ப
ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா வ வரோ தோழி வந்து பாப்போ நம்ம ஹம் அந்த கோயில் நல்லா இருக்கும்ல கண்டிப்பா பிரியாணி கேலவே நாங்க வருவோ நாங்க பிரியாணி எங்க போட்டாலு நாங்க வந்து சாப்பிட்டு வந்துருவோ
செரி செரியா ஓகே வாங்க பாப்போ பாய்
ஆஹ் ஆஹ் பாய் தனி